வணக்கம் சகோதரி
வணக்கம்
ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ ஆ கேக்குதுங்க சகோதரி வணக்கம்
வணக்கம் வணக்கம் சோல்லுங்க
நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லா இருக்கீங்க ஆ பேசுறது வந்து ரொம்ப கம்மியா கேக்குது கொஞ்சம் சவுண்டா பேசுறீங்களா
ஆ ஓகே வீட்டு்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க சகோதரி உங்க வீட்டுல
எல்லாரும் நல்லா இருக்காங்க
இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசலான் சொல்லுங்க நம்ம நம்மளுடைய கருத்த வந்து பகிர்ந்துக்கலாங்க
ஆம் இன்னைக்கு என்ன உங்க வீட்டுல சமையல் சொல்லுங்க
ஹ நான் வந்து இன்னைக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கங்க
ம் ம் சொல்லுங்க
என்னுடைய மகன் வந்து பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுல ஐநூறுக்கு நானூத் த்தி தொண்ணூத்தி மூணு மதிப்பெண் எடுத்தாரு
ஓ சூப்பர் காங்கராஜ்
தேங்க்ஸங்க அதனால அம்மா அப் பா வந்து ஊருக்கு வந்திருந்தாங்க அவங்கல கொண்டு வந்து விடுறதுக் காக நாங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கோம்
செரி செரிங்க செரிங்க செரி அப்ப என்ன ஸ்பஷல் அம்மா வீட்டுக்கு வந்துருக்கீங்க
இன்னைக்கு வந்து அம்மா அப்பாவோட கல்யாணநாளுங்க
ஓ சம போங்க அப்பன என்ன ஆ
ஆ காலையில வந்து அசைவ உணவு மத்தியோ சமச் ச்சாங்க எல்லாரும் சேர்ந்து சமச்சோம் விருந்து சாப்பாடு சாப்ட்டுட்டு அப்படியே நம்மளுடைய பணிகள் வந்து தொடருதுங்க
ஓகேங்க ஓகேங்க திரும்பி எப்பங்க ஊருக்கு
திரும்பி நாளைக்கு காலையில கஹ கிளம்பிருவோம் திங்க கிழம ஸ்கூல் இருக்குங்களா தம்பிக்கு
இல்ல ஏத ஸ்கூல் கூல் தான
இப்ப நான்காம் தேதி மாத்திருக்காங்க ஆ செரி வந்தனாள ஒன் ஆர் டூ டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புரோ நாளைக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க
ஆனா நாலாந் தேதினு சொன்னாங்க ஆனா இன்னும் எக்ஸ்ட்னாவும் வெயில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்கள
ஆமாங்க அது கோரிக்கை வச்சிருக்காங்க பட் இப்போதைக்கி நாலாந் தேதி மா த்தி இருக்கறதா கல்வி செய்தில போட்டுருக்காங்க ஆ நாங்க நேத்து வந்தது ஆக்சுவலா அதுக்கப்பறோ செ கொஞ் ஞ்சோ வேலைகள்னால வெளில போயிட்டு அதுக்கப்பறோ திரும்ப இன்னைக் கு வந்து அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தோ நேத்து தங்கை வீட்ல இருந்தோ ஆனாலா அப்புறோ சரி நாளைக்கு வந்து ஊருக் கெளம்பலா அப்டின் சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கங்க
சேரிங்க செரிங்க
நீங்க இன்னைக்கு என்ன சாப்ட்டீங்க
நானா இன்னைக்கு என்ன முருங்க கீர சாம்பார் வச்சு காரா கருண வறுத்தோ எ பைய எ பையனுக்கு புடிக்கு கு காரா கருணைனா செரினு அதயே செஞ்சு சாப்டாச்சு
ண்டல்னு ஸ் சொல்லுவோல அதுதா சொல்றீங்களோ
இல்லல்ல அ இந்த காரா கருணனு சொல்லிட்டு அ வறுக்க மட்டு செய்வாங்கள
நெலக்கடலை
நெலக்கடல இல்லப்பா அது வந்து அவிச்சி சாப்புடுறது காரண காராக்கருணங்கிறது உருளக்கெழங்கு மாரி வறுத்து பண்றது அது
ஓ செரி செரிங்க அது எங்க ஊர் சைடு வேற எதோ சொல்லுவாங்கன் நெனைக்கிறே அந் ஆமா அந்த வார்த்தை வந்து புதுசாரு
ம் ம் இது ஒன்னு இல்ல காரா கருண வாங்கிட்டு அத வந்து அதுல மேலே உள்ள தோல்லா சீ சீவணு இல்லனா அரிக்குன் சொல்லுவாங்க அத சீவிட்டு அத வந்து அ கர்ண கெழங்கு வந்து அது புளிக்கொழம்புல போடுவாங்க
புளி கொழம்பு ஓ
ஆ இது வந்து வறுக்க மட்டுந்தா செய்வாங்க இத வேக போட்டுட்டு அதுலேயே கொஞ் சமா தயிர மிக்ஸ் பண்ணி கொஞ்சொ இது இல்லாம இருக்கு கிளீன் பண்ணு அரி ப்புல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு தேவப்படுறப்பய தயிர ஊத்தி கிளீன் பண்ணி போட்டுவாங்க அவிச்சுட்டுதா அதுக்கப்பறோ வறுப்பாங்க
ஓ செரி செரி செரிங்க அதுதா ஒவ்வொரு ஊர் பொறுத்து ஒரு சில வார்த்தைகள் வந்து மாறுபடுது செரி செரிங் செரிங்க ம்
ஓகே எங்க வேற எங்கேயு வெளில போலையா நீங்க
ஆ இல்லைங்க அ ஆக்சுவலா வந்து இருவது நாட்களாவே அ சு த்திட்டேதா இருக்கோ எப்ப எந்த ஊர்ல இருக்கோன்னே தெரியல
ம் ம் ம்
அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊர்ல இருக்கு மாமனாருக்கு வந்து எறந்து ஒரு வ ஒரு வருட ஆச்சுங்க அதனால அப்புற ராமேஷ் வரம் போயிருந்தோ இருவது நாளைக்கு முன்னாடி அப்புற கொழந்தைகளுக்கெல்லா தங்கச்சி கொழந்தைக அக்கா கொழந்தைகளுக்கெல்லா லீவுங்கறனால அப்புற ஆ இங்க நேட்டிவ் பிளேஸ் வந்து அங்க ஒரு வார பத்து நாள் இருந்துட்டு அப்புற திரும்ப பொள்ளாச்சு போனோ ஒரு வார அங்க ஒரு வார இங்க இப்டிதா போகுது
பரவால்ல லீவுல இந்த மாரி போணு போயிட்டு வந்தாதா இல்லன்னா அதுக்கப்புற ஸ்கூல் தொறந்துட்டா நம்ம எங்க
நிச்சயமா நிச்சயமா என்னன்னா பத்தா டென்த்துங்கறனால கடைசி ரெண்டு வருஷ அதிகமா எங்கேயுமே போகலீங்க
ஆமா ஆமா போ முடியாது ஆனா
ஆ ஒம்போது பத் துங்கறனால தொடர்ந்து படிப்பு படிப்புன்னு அப்டியே இருந்துட்டோ செரி அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடமு ரெண்டு வருஷ அப்டியேதா இருக்குங்கறனால செரி இந்த ரெண்டு மாச எல்லா பக்கமு சுத்திட்டு போயிர்லா
செரி செரிங்க
அப்டின்னு சொல்லி இது பண்ணிருக்குங்க
அப்புற லெவன்த் டுவெல்த் ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதா பையனுக்கு கஷ்டமா இருக்கு ஃபுல்லா அலஞ்சுட் ட்டே தா இருக்கணு அங்கியு இங்கியு
ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா
ஆ ஒடம்பையு பாத்துக்கணு நம்பதா
ஆ கண்டிப்பாங்க
ம் சொல்லுங்கங்க அப்ற
ஆ தொடர்ந்து அப்ற உங்களுடைய பொழுதுபோக்கு எல்லா என்னன்னு சொல்லுங்க
என்ன பொழுதுபோக்கு பைய கூடையேதா ஓடுது ஏ பைய இப்பதா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாப்புல இந்த வருஷந்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு சரியான வாலு சொல்லவே வேணா ஒரு நிமிஷ உக்கார விட மாட்டா இல்ல இப்ப அவ தூங்குற நேரம் மட்டுந்தா நம்ம ஆ அவ தூங்குற நேர மட்டுந்தா நம்ப ஏதோ கொஞ்ச அதா அது வேல பாக்கலா இல்ல கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கலா பிளாக் மத்த நேரல்லா முடியவே முடியாது இப்பவே பாருங்க கொள்ளையில வந்துதா பேச வீட்டுக்காரர் கத்றாப்ல
ஓ இப்ப வந்து சத்த நல்லா இப்ப வந்து சத்த நல்லா கேக்குது இதுவரைக்குமே வந்து ஆ சத்த கம்மியாதா கேட்டுச்சு இப்ப கடைசி ஆ இது மட்டு சத்த நல்லா கேட்டுச்சுங்க
அப்டியே நா தேடுட்டு அதனால அவர் வந்து நம்ம நாண் ஸ்டாப் ஓட்டம் தா இன்னிமே பதினொன்னு பதினொன்ற ஆயிடுங்க தூங்கவே அது வரைக்கு நம்ப பின்னாடியே தா நிக் கிணு அதனால அப்டியே கொல்ல பக்கமா வந்து பேசிட்டு இருக்க இந்நேர பேச விட மாட்டாப்ல
ஓ சரி சரி சரிங்க சரி கொஞ்ச வளர வரைக் கி நம்மளு பின்னாடி ஓட்ற மாரிதா இருக்கு
ஆமா பேசாம ஸ்கூல் எப்படா தொறப்பாங்கன்னு தா இருக்கு ஒன்னாந்தேதியோ தொறந்தா கூட தேவலையா
நிச்சயமா நிச்சயமா இப்ப திரும்ப நாலு நாள் இதானலால இந்த திரும்ப பத்து நாள் நம்ம வந்து சமாளிக்க வேண்டியதா இருக்கு
ஆனா வெயிலு கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு ரொம்பவே இதா தா இருக்
ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு மதியமே ஒன்றரம நேரம் வெயில் வந்துட்டு எப்படா வீட்டுக்கு வருவோன் ஆயிரு ச்சி. இன்னைக்கி திருமண நாள்னால ஆ தியானம் மண்டபத்துக்கு போலான் கூப்ட்டு போனாங்க
ஆ
ஆ வேதாத்திரி மகிரிஷியோட இருதுக்குங்க சரி நா அங்க போயிட்டு முடிச்ட்டு பதினொன்னு பதினொன்றைக்கி அங்கருந்து வீட்டுக்கு வர்துக்குள்ளயே சரி வெயில்
வெயில் ரொம்ப ஜாஸ்தி பதினோர் மணிக்கிலா அது ஆரம்பிச்சதுன்னா நாலு மணி வரையும் போட்டு தாக் வீட்டுலதான் இருக்க முடியல நாங்க வேற கொஞ்சோ வீட்ல வேல எல்லாம் ஆ ஆரம்பிக்கிறதுனால வெயில தங்கியிருக்கோம் வெயில தங்கியிருக்கோம்ல
ஆ கொஞ்சோம் சத்தமா பேசுங்க
இல்ல நாங்க வீட்டு வேல ஆரம்பிச்ட்டு இருக்கோம் வீடு கொஞ்சோ இங்க மா அடுத்த மழ வந்தா ஊத்த ஆரம்பிச்சிரும் சொல்லிட்டு வீடு வேல பாத்துட்டு இருக்கோங்க எங்க வீட்ல அதனால வெயில் வெளில வேற வீட்ல வந்து தங்கிருக்கோமா அதனால கொஞ்சோ எல்லாமே கஷ்டமா இருக்கு
ஓ
ஹலோ ஆ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது
ஆ அதனால வெயில் ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப தாங்குமுல்ல ஏசிலாம் போட முடியாதுல்ல
ஓ கண்டிப்பா கண்டிப்பா
ம் அதனால தொந்தரவா இருக்கு
இன்னன்ன இன்ன ஜூன் மாசோ ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்றோ மழ வர ஆரம்பிச்சிருங்க
ஆமா
அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நம்ளுடைய வெயில் தாக்கம் கம்மியாகும் நிச்சியமா
ஆனா எங்க ஜூன் மாசம் ஆனம்தா வெயில் ஜாஸ்தியாதா இருக்குங்கறாங்க
ஓ எங்களது வந்து மலை பிரதேசத்துக்கு அ அடில இருக்கறனால அ கொஞ்ச தாக்கம் வந் து கம்மியா இருக்குங்க
எங்க இருக்கது ஊரு
இல்ல நாங்க வந்து கேரளாவோட பார்டர் மாதிரி நமக்கு வந்து வரும்
ஓ இந்த நாகர்கோவில் அப்டியா
இல்ல இல்லைங்க உங்களுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அந்த சை
ஆ ஆமா அங்க கூலிங்காதா இருக்கும்
ஆம்மா கொஞ்சோம் கம்மியா இருக்கும் வெயிலோட தாக்கம்
ஆஹ் எங்க இருக்கமுலங்க ஏசில்லாம நாங்க ஆ கஷ்டமாதான் இருக்கு நமக்கே தொந்தரவா இருக்கு நைட்ல எல்லாம் ஆ
படுவாங்க
நைட்டு் கொஞ்சோ தூங்குறதுக்குலா கஷ்டப்படுறா லேட் நைட்டு தா ஆகுது என்ன பண்றது இன்னு‌ லவ்‌ பதினஞ்சு நாளைக்கு வேற வெயில் இருக்குன்னு சொல்லிருக்கானா பாப்பு
நிச்சியமா நிச்சியமா
உமாமா
டீ காஃபி எல்லா குடிச்சாச்சுங்களா சாய்ந்த்ரோ
எல்லா ஆ எல்லா முடிஞ்சிட்டு அடுத்தது கொஞ்ச நேரோ கழிச்சி டிஃபன் தா ரெடி பண்ணணு என்ன பண்றனு தெர்ல அப்டியே யோசனையா ஓடிட்டுருக்கு
ஓ செரி செரிங்க
அம்மா இருக்காங்க பாத்துப்பாங்க இருந்தாலு நம்ப யோசனையாவே இருக்
இங்கயுமே அம்மாதா சமச்சாங்க செரி கோதும் தோச சுட் டு தக்காளி சட்னி செஞ்சு தரே ஆ நீ உன்னோட வேலைகள் இருந்தா பாரு அப்டின்னாங்க சேரின் சொல்லிட்டப்றோ பாத்துக்கலா அப்டின் சொல்லிட் டு காய்கறி எல்லா கட் பண்ணி குடுத்துட்டு வந்துட்டே நானு நாளைக் ஊருக்கு கெளம்புறனால எல்லா எடுத்து வைக் கணுன் சொல்லிட்டு எல்லா கட் பண்ணி குடுத்துட் டு செரி அவங்க சமைக்க போனாங்க சேரின்
சேரிங்க
ணுமணியெல்லா எடுத்து வச்சுக்கலா அப்டின்ட்டுங் செரிங் நம்ம தொடர்ந்து இன்னொரு தலைப்புல நம்ம தொடர்ந்து அடுத்ததுல பேசுவோங்க நன்றி வணக் ம்
நன்றி வணக்கம்